ஆ மேடம் நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்க மேம் ஹலோ சொல்லுங்கமா என்னம்மா பண்றீங்க நல்லார்
நாங்க என்ன பண்ணோ சும்மாதாருந்தோ
ம் கொழ்ந்தைகலல்லா அம்மா விட் ம்
இன்னிக் ஒரு கடைக்கு போனொ
அ
பா
ஹலோ ஆ மேம் கொஞ்ச டவர்ருக்குற எடத்துக் ஆ டவர்ருக்குற எட்த்துல வா
ஹலோ
ஆ கேக்குது
ஹலோ
ஹலோ
கேக்குதாப்பா
ஆ கேக்குது கேக்குது பேசுங்க ஹலோ
ப்போப் கேக்குதுபா அ நா கடக்கி போனு இன்னிக்கி
எனக்
கட்லோக்கே நா இங்கத்
லோ ஹலோ ஸ்
சட்டி எடுத்தே
சேரி எடுத்தீங சேரி எடுத்தீங்களா
ஆமா நீங்க பேசுங்க கேக்குதா இல்லியா நீங்க பேசுறது எனக்கு கேக்குறதே இல்ல ஆமா ஆமா
எனக்கு எனக் கேக்குது மேம் இப்ப என்ன விசேஷ சேரீ
இப்போ எ தம்பிக்கு எங்கேஜ்மெண்ட்டு
ஓ எப்போ
வர டுவெண்ட்டி தேர்ட்
ஓக்கே ஓக்கே பொண்ணுக்கு சாரியா இல்ல உங்களுக்கு சாரியா பொண்ணுக்கு சாரியா உங்களுக்கு சாரியா
ரெண்டு பேத்துக்குமே எடுத்தோ
சூப்பர் எங்க நாங்க எல்லா இன்னக்கி எங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் சேந்து ஒரு டீ கடக் போயி டீ சாப்ட்டு
ஆ
அங்க போய் பாத்தா எங் எல்லாமே நம்பளுங்களா இருக்றாங்கா எங்க கூட வேல செய்தவங்களா இருக்காங்க நாங்க போய் உக்காந்துட்டு பாத் த்தா எல்லாமே வராங்க அத்த வாங்க வாங்க எல்லாரு வாங்கன் சொல்லி
ம்
எல்லா உக்காந்து கொஞ்ச டீய குடுச்சிட்டு
ம்
அப்டியே ஸ்நாக்ஸ்ல்லா வாங் சாப்ட்டுட்டு
ம் ம்
சேந்தோ வந்தது என்ன பண் றது அதா சாஞ்சேல்லமென் யோஸ்ச்சிட்டுருக்கோ
நாங்க வந்து இப்போது சாரி எடுத்து அப்புறோ பொண்ணுக்கு சேரி எடுத்து
ம்
அப்புறோ எ தம்பிக்கு ஷர்ட்டு பேண்ட்டு
ஓகே ஓகே
அத எல்லாத்தீயு எடுத்து ஷூ எடுத்தோ
ரெண்டு பேருக்கு மேட்சிங்கா தானே எடுத்தீங்க
ஆமா ஆமா மேச்சிங்கா எடுத்தோ அப்புறோ அவள்க்கு ஃடேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லா எடுத்தோ
ஸ்டேஷ்னரிஷா
ஆ பேங்கள்சு
ம் ம்
ஆ கிளிப்பு
ஆமா அதெல்லா நம்ம தானே வாங்குனு
ஆமா அத எல்லாத்தையு எடுத்தோ ஸ அப்புறோ மெஹந்திக்கி இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்குப்பா ஒரு ஸ்டிக்கர் மாரி வந்திருக்கு ஆனா அதுல போட்ட அப்டியே டிசைன் விழுகுதுடா நா அத பாத்தே ரொம்ப நல்லா இருந்தது
ஆ
அது ஒன்னு வாங்கனோ ஒரு
ம்
ரெண்டு மூணு அந்த அ அந்த டிசைன் மட்டூ
பரவால்ல நகை எவ்ளே நகெய்ப் புள்ளதா நீங்க கோல்டு கோல்டு எவ்ளோ வாங்குனீங்க
இப்போ கோல்டு இருக்கிற ரேட்டுக்கு கோல்டு வாங்க முடியுமா அவ்ளோல்லா வாங்கல த்ரீ பவுன்ஸ் எடுத்தோ
கோல்ட் வாங்கன் த்ரீ பவுன் பெரிய விஷயோ என்ன த்ரீ தாங்றீங்க பெற அது என்ன அதுவே பெரிய விஷயோ என்ன த்ரீ தான்றீங்க
ஆமா த்ரீ பவுண்ஸ் எடுத்துருந்தோ ஒரு ரிங் கு ஒரு செயின்னு
எவ்ளோ ஆச்சு
அதுக்கு வந்து ஃபோர் லேக் ஆ ஃபிப்டி எய்ட் தௌஸன்ட்
சூப்பர் எல்லா பணக்காரிங்க ஆய்ட்டீங்க
ஆமா ஆமா நா எங்க எடுத்தே எல்லா எ தம்பி தானே பண்ணா
ஆனாலு இந்த ரேட்டுக்கு இது இருக்கறதே பெரிய விஷ்யோ
து எல்லாமே பண்ணது எல்லா அவந்தா பண்ணா
ம் அப்ப நீங்க உங்க தம்பிக்கு பெருசா பண்ணணுன்ல்ல என்ன பண்ண போறீங்க ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்மா நீங்க உங்க தம்பிக்கி கேக்குது கேக்குது நீங்க உங்க தம்பிக்கு பெருசா என்ன பண்ட போறீங்கன்னு கேட்டே
பெருசா என்ன பண்ண போறோ இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு
அ
வேணா ஒரு கோல்டு பிஸ்கெட் வேணா வாங்கி
கோல்டு தா வாகனோண்டு இல்ல என்ன வாங்குறீங்க குட்டே
இதென்ன வாங்கி் கொடுக்க முடியூ
அ வாங்கி எத்தன பவுன் அவ்ளோதா பாவிங்லா நல்லா பிளான் பண்றீங்க
கரெக்ட்டு தானே மேம் கோல்டு எவ்ளோ ரேட்டு் அதனால ஒரு மேரி கோல்டு வாங்கிக் கொடுக்கலான்ட்ருக்கோ
அப்ப நாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணி ஒரு ஒரு ஒரு அஞ்சு பாக்ஸு மேரி கோல்டே வாங்கிட்டு வர குடுத்தனுப்ப சொல்லிட்றே ஹலோ ஹலோ